அ தோழி நா இங்க தேர் திருவிழா தெப்ப திருவிழா அதெல்லாம் பாத் திருக்கீங்களா தோழி நீங்க
பாத்துருக்கேன் தோழி நான் பாத்துருக்கேன் தோழி அ எல்லா எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தோழி இந்த சிவன் கோவில் பெருமாள் கோவில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க தோழி சிவனுக்கு வந்து ஒரு மாதம் சொல்லுவாங்க பெருமாளுக்கு வந்து சில மாதங்கள் சொல்லுவாங்க அந்தந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா தேர் திருவிழான் நடக்கும் தோழி இதுலயே உலக பிரசித்தி பெற்ற வந்த இந்த ஆசியா கண்டத்திலயே பெரிய தேர்ன்னு திருவாரூர் சொல்லுவாங்க தெரி அந்த தேர நா வந்து பாத்துருக்கேன் தோழி நீங்க பாத்துருக்கிங்களா தோழி
ம் கண்டிப்பா பாத்திருக்கோம் தோழி எனக்கு என்னன்னா அந்த வானம் உ எப்படி சொல்றது பூமியும் வானத்துக்கும் அந்த ஏதோ சொல்லுவாங்க தோழி ஒரு பழமொழி இடிச்சுக்கிட்டு அழகா ஆடி ஆடிக்கிட்டு வரும் சொல்லுவாங்க தோழி அதுல அதை பாக்கனீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் தோழி அது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா தோழி உம் இப்பல்லாம் தோழி மொத நாள் தான் வந்து சாமி பாக்கவே வந்து பாக்க விடுறாங்க அதுவும் சாமி நைட்டு நைட்டு தான் ஏறுது பன்னெண்ற ஒரு மணி ஆயிடுது அதுக்கப் அப்ரோ க்யூவ்ல நின்னு பாத்து விடிஞ்சிருது விடிஞ்சதுக்கப்புறோ ஏற வுட மாட்றாங்க விடிஞ்சதுக்கப்பறோ முக்கியமான பெரிய ஆட்களா அந்த மாறி ஏற உட்டு திரும்பி சாமி இலுக்க ஆரம்பி தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க தோழி மின்னாடி நா என் பள்ளி பருவத்துல ம் கல்லூரி பருவத்துலலாம் பாத் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சாமி ஏறிடும் தோழி அந்த தேர் மேலைல அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா டெய்லி அர்ச்சன பன்றது இது எல்லாம் வந்து போறது கொல்ரது ம க்கள் டெய்லியுமே நாங்க போறதுண்டு தோழி அது ஒரு அது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தோழி போயிட்டு கும்புடுட்டு அதுக்கப்புறோ அந்த கடையில்லா சுற்றி பாத்து தேர் வந்தாலே கடதான தோழி பெருசு
ஆமா ஆ ஆமா தோழி ஆமா அந்த நாலு வீதியும் பாத்தீங்கன்னா கடத்தெருவு தா தோழி நெறைய இருக்கும் கடைகள் நெறைய போட்ருப்பாங்க தோழி வந்து
உம் உம் அதனால பாத்தீங்கன்னா தோழி ரொம்ப அழகா இருக்கும் தோழி அது ஒரு பிரம்மாண்டமா தோழி உங்களுக் பாத்தீங்னா உங்க சிவா இப்பெல்லா வந்து முன்னாடில்லா கூட கூப்டாங்ளா தோழி இப்ப வந்து பாத்தீங்னா சிவனடியார் கூட்டம் தா தோழி அதிகமா வருது வேற ஏதுவுல்ல அவுங்க அவுங்களோட பொருட்கள் ஒன்னு ஒன்னுமே ரொம்ப வித்தியாசமாகவு இருக்கும் தோழி ஒரு சாம்ராணி போட்றதா இருக்கட்டும் ஒரு வெளக்கு காமிக்கறதா இருக்கட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தோழி ரொம்ப அழகாவும் இருக்கும் தோழி எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்ததுனா தேர் திருவிழா தான் தோழி ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக்கும் பாத்தாதுக்கு அந்த கடைகள் அந்த ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு பொருட்கள் வித்தியாசமாகவும் இருக்கும் தோழி
ஆனா என்னான்னா தோழி நா பாத்திருக்கே தோழி ஆனா வந்து சில நேர நேரங்கள்ல அந்த வானிலை வந்து சொதப்பிவுட்ரும் தோழி பாத்தீங்கனா அந்த கடைத்தெரு வீதிகள்ல கடை பொ இருப்பாங்கள்ல தோழி அவுங்கள்லா அன்றாட காட்சி தான தோழி வந்து அவுங்கள்லா கடை வீதில போட்டு இப்டிலா மழ பெஞ்சின்னா பாவோ நஷ்டத்த தா அவுங்க சந்திப்பாங்க
ம் கண்டிப்பா தோழி கண்டிப் கண்டிப்பா தோழி ஏன்னா வந்துலா போன வருதம் போன வருடமா இருக்கட்டும் கொஞ்சம் மழ தான் தோழி பாத்தப்ப ம் ஆனா வந்து எனக்கு வந்து இந்த தேர் திருவிழாவ என்னால அடிச்சுக்கவே முடியாது தோழி அதுக்கப்றம் தேர் முடிந்து அன்னைக்கு இரவே வந்து பக்தர் காட்சி அது ரொம்ப நல்லா இருக்கு தோழி அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நகக்கட காரவங்களா சேந்து அந்த பக்தர் காட்சி கொண்டாட்றது அந்த நெய்ய சு அ ஆமா தோழி நைட்டு பத்து மணி அளவில் நடக்கு க்கும் தோழி அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெய் ம் இது இருக்குல தோழி சக்கர பொங்கல் அதுல நெய்ய வலிய வலிய ஊத்தி காய்ச்சி மின்னர்ல ஊத்துவாங்க கோழி அதுவே ரொம்ப அது நல்லா இருக்கு தோழி பாத்திங்கன்னா அதுக்கப்றோ பக்தர்காட்சி அப்பயு இந்த சாமி மண்டபத்துல அந்த இதெல்லாம் முடிந்து அந்த வெள்ளி காசுல்லா அப்டியே தூக்கி எறிவாங்க கோழி அந்த காசு நமக்கு கடைத்தா அவ்ளோ புண்ணியமா தோழி
ம் ஆமா தோழி நா பாத்ததுதா இல்ல தோழி ஆன கேள்விப்பட்டுருக்கே வந்து தோழி வந்து ஆ
தெரிந்தே தோழி அது எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது தோழி நெஜமா ஓரே ஒரு அண்ணா வந்து எடுத்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தா அந்த காசு கடச்சி தா எடுத்தாங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க தோழி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருக்காங்க தோழி அவ இப்ப அவுங்க வந்து ம் அவுங்களுக்கு கஷ்டோம்னா என்னானே தெரியாம தெரியாத அளவுக்கு இருக்காங்க தோழி அவ்ளோ அ அந்த அளவுக் கு எனக்குமே ஒவ்வொரு வருடமு எடுக்கனோ எடுக்கனோனு தோணு தோழி எனக்கு அது கெடைக்கவில்லை தோழி அதுவு மின்னாடில்லா தோழி ஆ இப்பதா தோழி கொஞ்ச கொஞ்சமா கோவில்ல வந்து கொஞ்சோ கல்லெல்லா மாத்தி கொஞ்சோ வந்து வேறு மாறுபாடு ஏற்பட்டு வந்துட்ருக்கு கோழி கோவில் வேலைகள்லா பாக்குறாங்க மின்னடி ம் மின்னாடில்லா பாத்தீங்கன்னா அது பண்ணமா இருந்தாங்க தோழி அதனால அந்த வெள்ளிக்காசு விழுவறது அந்த கல்லு ரெண்டு ஒரே கலர்ல இருக்கு தோழி வெள்ளிக் காசு எடுக்கறதே பெருசா இருக்கும் தோழி கண்டுபுடிக்க முடியாது அ அந்த அளவுக்கு இருக்கு தோழி அதன் பிறகு பாத்தீங்கன்னா ம் அதுக்கப்றோ வந்து என்ன எப்புடி சொல்றது பாத தரிசனம் அந்த அ பங்குனி உத்திரத்துல அ அந்த மாரி வெளிய காம்பாங்க தோழி ம் அந்த இந்த ஊர பொறுத்தவரைக் கல் சாமியோட பாதத்த நம்ம பாக்க முடியாது அவரோட சன்னதியில இந்த பாத தரிசனம் அப்பதா ரெண்டு வாட்டி பாத தரிசனம் நடக் ககும் தோழி ஒன்னு வந்து தமிழ் நியூ இயர் அப்போனா இன்னொன்னு பங்குனி உத்தரத்துக்கு நடக்கு தோழி அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாதத்த இது பண்ணி வெச்சிருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா பின்ன நம்ம மின்னாடி அ சாமியோட மின்புறமு பின்புறமும் பாக்க அவ்ளோ அழகா இருக்கும் பின்புறம் பாக்க அவ்ளோ அழகா இருக்கும் தோழி
அப்படியா தோழி
ஆமா தோழி நீங்க வந்து பாருங்க தோழி அ அடுத்த வருடம் வர முடிஞ்சா வந்து பாருங்க தோழி கொடுத்து வச்சிருக்கணு தோழி பின்புறம் அ அது எப்டி சொல்றது பின்புறம் அவ்ளோ ஒரு அழகா இருக்கு க்கு தோழியே
தோழி நீங்க சொல்ரத பாக்குரப்பே எனக்கு இப்பயே பாக்கனு போல ஆசயா இருக்கு தோழி நான்னா பாத்ததே இல்ல தோழி கேள்விதா பட்டுருக்கன் தோழி ஆ ஆமா தோழி நா இந்த இது க்காக தோழி வந்து ஒரு தடவ திருவாதவூர் அந்த மாவட்டத்துக்கு வந்து அந்த சாமிய பாக்கணுன்னு ஒரு ஆசை
அதா அந்த சமயம்தா தோழி நம்மளால பின்புறம் பாக்க முடியும் ஏனா சன்னதி உள்ளார நம்ம சன்னதி உள்ளார உடமாட்டாங்களா தோழி நம்ம வெளியில நின்னுதானே சாமி கும்பு அ அது ஒரு மா கியூட்டா இருக்கு தோழி அது எப்டி சொ ல்றதுன் தெர்ல அழகு அழகுதா அது அ அ அந்த மாறி ஒரு இது நல்லா இருக்கு தோழி அதன் பிறகு பாத்தீங்கன்னா வந்து ம் இந்த மாறி கார்த்திகை மாதமா இப்ப ஒரு தேர் வந்து நடக்கும் தோழி கமலா கமலாமிக தேர்னு அது ஒரு நாள் நடக் கும் தோழி அப்போ வருட ஒரு வருடம் பாத்தீங்கன்னா செ அவ்ளோ மழை தோழி அந்த மழையிலையும் பாதி இழுத்துட்டு போனாங்க தோழி திரும்பியு ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சதுனாலதா அப்படியே தேர அந்த இடத்துலயே நிறுத்தி விட்டு கொஞ்ச எல்லாம் முடிஞ்சோன்ன அதுக்கு அப் றோ நைட்டோட நைட்டா இழுத்து கொண்டு போய் வச்சாங்க தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி நீங்க சொல்றத பாத்தாலே நா வந்து தேரலா தா வந்து பாத் துட்டு காலையில வந்து பாத்துட்டு வந்தோ தோழி சிவன் அடியார்கள்லா முன்னாடி நிண்டு நடன ஆடி தா சாம்பராணி புகையைல்லா போட்டு பாப்பாங்க பாத்தீங்கன்னா தோழி தொட்டு கொண்டுட்டு வந்துடுவோ மத்தது பாத்தினா பாத்தது இல்ல இது வந்து வர வர வருஷம் பாத்தீங்கன்னா வந்து
ம்
அ வர வருஷம் வந்து பாக்குறே நா கண்டிப்பா வந்து இதெல்லா பாக்கணு தோழி வந்து
கண்டிப்பா பாருங்க தோழி காலையில காலையிலங்காட்டியுமே வந்து வரிசையில கோவில் க்யூ நிக்கு தோழி அங்க க்யூலதா நின்னு தோழி பாத் க்கிறது உண்டு ஒவ்வொரு சமயம் யாராவது தெரிந்தவர்கள் இருந்தார்கள்ன்னா சொல்விட்டு போயி போறதுண்டு ம் அதா அப்டி ஒரு காட்சி தோழி நீங்க கண்டிப்பா பாருங்க தோழி
செரிங்க தோழி சரிங்க தோழி கண்டிப்பா தோழி வந்து ம் வேற வேற விசேஷங்கள் சிறப் பா போயிரு இருந்தாலு நீங்க என்னோட சொல்லுங்க நா அதையு சொல்றன் தோழி எங்களுக்கு வந்து இந்த செயல்லா அங்கங்க பாத்தீங்கன்னா தோழி ம் ம் இங்க வந்து பெருமாள் கோயில்கள்தா தோழி அதிகமா இருக் கும் பாத்திங்கன்னா அங்க வந்து பெருமாள் கோயில் அதிகோ அதோட சிவன் கோயிலு அதிக வந்து தோழி வந்து மாசி மகம் மாசி மக உங்கத்துக்கு பெயர் பெற்ற ஊர் தோழி வந்து பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரு தோழி வந்த இது வந்து உ அந்த மாசி மாதோ வந்து உலகத்துல உள்ள எங்கே இருக்கக்கூடிய பக்தர்களு வந்து பாத்தீங்கனா பெரியவங்க வந்து நீராடுவாங்க புனித நீராடுவாங்க தோழி அதாவது கொம்பு அங்க ஓ அந்த நகரம் கோவில் நகரம்ன் சொல்லுவாங்க தோழிஅந்த கோவில் நகரத்துள்ளாமே து கோயிலயு அன்னக்கு தா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாசி மகத்தன்னைக் சி தா அந்த சாமிய எல்லாமே தண்ணி குனிந்தல் நல்லாட்டும்ன் சொல்லுவாங்க அந்த தண்ணியில சாமிய மூக்கி எடுப்பாங்க தோழி அதே நேரோ நாமலு அதுல மூழ்கி எடுத்தோனா நாம செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே அந்த த தண்ணியோட தண்ணியா போய்டு கரஞ்சி போய்டு அப்படிங்கறது ஒரு ஐதீகோ தோழி
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
பணிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை சாதாரணமா வந்து வருஷ வருஷமா மார்ச் மாதோ தோழி அந்த மாசி மகத்துக்கெல்லா என்ன பண்ணுவாங்கனா தோழி அ தர்ப்பணம்ங்கறத குடுப்பாங்க தோழி அதாவ் து தா தாய் தந்தையர் இல்லாதவங்க மூதாதையர் இருந்து இந்த மாரி இருக் கறவங்க என்னா பண்ணுவாங்கனா காலைலயே எழுந்துறுனு தோழி
ம்
குளிச்சிட்டு வந்தாக்கா அந்த படித்துறையில வந்து தோழி ஐய்யருங்க உக்காந்துரு ப்பாங்க தோழி அவுங்களுக்கு என்ன பண்னுனா பச்சரிசி அ அந்த அகத்தி கீர இந்த மாரி காய்கறிகள்லா நெறைய வாங்கி துல பத்து இதெல்லா வச்சி ஒரு கீர கட்டு வாங்கிட் போயி ஒரு எலைய போட்டு அதுல எல்லாத்தையு வச்சிட்டு அ எங்க வச்சி தர்ப்பணம் குடுப்பாங்க தோவிலந்து அவுங்க அவுங்களோட மோதர்து அவுங்ளு மூதாதையர் இப்டி ஒரு ஒரு மூன்று தலைமுறைய வந்து சொல்லி தோழி தலையில வந்து இந்த பிள்ளையார் கூட்டு வந்து ஒன்னு மூணு போட்டுட்டு தோழி செஞ்சி முடிச்சிட்டு போய் தண்ணியில போய் அந்த உருண்டையில பொரட்டி விட்டுட்டு மூனு தொம்போது எழுந்துச்சி வந்துட்டு ஒரு மூணு பட்ட போடுவாங்க தோழி இது எதுக்கென்னனா தோழி வந் தே நம்மளுடைய அ மூதாதி மூதாதியர் வந்து எறந்து போறாங்களா அவுங்களுக்கு தர்பணோ குடுக்கனுல்ல தோழி அத வந்து ஒரு ஒரு பெரிய விசேஷமாவே கொண்டாடக்கூடிய ஒரு தோழி வந்ததா ஊரு வந்து ஊரு வந்து அ உலகத்துல எங்கெங்யோ செய்வாங்க தோழி ஆனா வந் து ரொம்ப பிரசித்தி இப்போ நீங்க சொன்ன மாரி தேர் எந்த அளவுக்கு சிறப்போ அந்த அளவுக்கு சிறப் வாய்ந்தது இந்த மாசி மகத்தத்துக்கு தா கண்டிப்பா
ஓ சரிங்க தோழி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த அ அது எனக்கு சொல்ல தெரியில தோழி அது எந்த மாதம் கார்த்திகை மாதமா ஏதோன்னு சொன்னாங்க அதுல பெருமாள் கோவில்ல ஏதோ இருவத்தோரு சுத்தோ இருவத்தெட்டு சுத்தோ சுத்திட்டு வேண்டிகிட்டு சுத்திட்டு வந்தா அ வ்ளோ நல்லதுன் சொல்றாங்க அது என்ன அது எந்த கெழ எந்த நாள் அது அத்
ஆ அதுவா தோழி புரட்டாசி மாதத்துல தொவங்கி வரு புரட்டாசி மாசம் பெருமாளுக்குனு உகுந்த மாசம் சொல்வாங்கன்னா ம் இல்ல இல்ல தோழி அதா நா சொல்ற தோழி இப்ப வந்து புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகுந்த மாதம் தோழி அதுல சனி கெழமையல்லா ரொம்ப விசேஷமானது அதை காட் டிலும் வந்து மார்கழி மாதம்னு ஒரு நாள் வரும் தேழி அந்த மார்கழி மாதத் துல வந்து சொர்கவாசல் திறப்புனு ஒன்னு போய் அ பெருமாள் பள்ளி சொந்த நாள் சொல்லுவாங்க அந்த சொர்க வாாசல் திறப்பு அன்னைக்கே அந்த பெருமாளோட நாமளு பின்னாடியே போகணு தோழி பின்னாடியே போய் ஏ தெய்வான பின்னாடி போயி சொர்க்க வாசல் திறப்பப்ப நாமளு அவரோடு வந்து பின்னாடியே வந்து அந்த இறைவன் தொறந்தோனெ முன்னாடி போய் நின்னு அந்த பெருமாளை காணனு தோழி அன்னைக்குசாந்து அந்த பெருமாள கும்ட்டுட்டு இருஓத்தி ஓரு சுத் து இல்லன்னா இருபத்தி ஏழு சுத்து சுத்தி வந்தா நம்ம வந்து நேரடியா சொர்கத்துக்கு செல்வோ அப்டிங்கிறது ஒரு ஐதிக போல
அ அது எனக்கு தெரியு தோழி இப்ப வந்து எனக் க்கு எப்டி சொல்றதுன்னு தெரில அது எந்த மாதம்னு கூட தெர்ல ம் அது எதோ ஒரு கெழம ஆ போன மாதத்துல தா தோழி எங்க அக்கா போய் சுத்திட்டு வந்தாங்க எனக்கு சொல்லல மறந்துருச்சு டு மறந்துட்டாங்க போல எங்கக்கா அந்த மழ மழ பெய்துது மழ பேஞ்ச நேரத்துலதா போன மாதமா அப்டிதா நெனைக்கிற தோழி எனக்கு அது கரெக் பேப்பர்ல தோழி அந்த கெழ அந்த நாள்ல போயிட்டு இருவத்தி ஓர் சுத்து ஆ இங்க சுத்திட்டு வந்தாங்க தோழி அது வேண்டிக்கிட்டது அப்டியே நடக்குமா தோழி இல்ல இல்ல ஆ அது நா என் நா ம் கரெக்டா கேட்டு சொல்றே கலி எனக்கு
ஆ கண்டிப்பா செரிங்க தோழி செரிங்க தோழி நீங்க விசாரிச்சுட் கரெக் டா சொல்லுங்க தோழி நாமுலு ஒரு தடவ போய் கூட அந்த ஆ பரிகாரத்த செய்யலா தோழி நாமளும் நல்லா இருக்கனு நம்ம சுற்றியுள்ளவர்களும் நல்லா இருக்கனு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அதுனா என்னைக்கு கரெக்டா பாத்து சொல்றே தோழி அந்த மாரி பாத் தீங்கன்னா தோழி இந்த திருவண்ணாமலையில இதெல்லாம் போறாங்களா தோழி கிரிவலம்லா அந்த மாரி ஏ இங்கே நாங்க போறதுண்டு தோழி திருவிழா நாங்க எங்க ஊரில பொறுத்த வரைக்கு ம் ஆ ஆமாங்க தோழி ஒரு ரெண்டு
கோயிலு எல்லாத்திலயு போயிட் இருக்கு காங்க தோழி பாத்தீங்கன்னா இதை பற்றி நம்ம வந்து அடுத்த அழைப்புல பேசுவோ தோழி நன்றி தோழி நன்றி தோழி